த
வணக்கம் தோழி
நல்லார்கிங்ளா தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ஆ தோழி முந்தைய பதிவுல நம்ம வந்து அந்த நகை கடன பத்தி பேசுனால்ல தோழி நகைய எப்டி சேமிக்கலானு அது மாரி இப்ப இந்த அஞ்சலக வைப்புநிதின்னு வச்சிருக்காங்களா தோழி போஸ்ட் ஆபீஸ்ல ஆ ஆ அதுல வந்து வ உங்களுக்கு எது தெரியுமா தோழி வைப்பு நிதிய எதுவு நீங்க வச்சிருக்கீங்களா அகவுண்ட் எதுவு அதுல எது சேமிப்பு எது நம்ம ஆர் டி மாரி போடலா
இல்ல தோழி எனக்கு அத பத்தி அதிக வெவரோ தெரியாது தோழி உங்களுக் எதும் தெரியுமா தோழி
ஆ தெரியு தோழி நா வந்து என்னாப் பண்றன்னா மாதோ வந்து ஒரு ஐநூறு ரூவாய எடுத்து வைக்கிறே தோழி ஆனா
அப்டியா தோழி இதுல உங்களுக்கு என்ன லாபம் கெடைக்குது தோழி வந்து
இந்த மாசோ ஐநூறுவா வக்கிறனால தோழி இப்ப அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஒரு ஐநூறுவா கட்றனா நா கட்டுன அமௌண்ட் வந்து முப்பதாயிரந்தா தோழி
ஓஹோ
நா அந்த ஐந்து வருடம் கழிச்சு நா எடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு முப்பத்தஞ்சுருவா முப்பத்தாருவா வரு தோழி வட்டி
இது எத்தனை வருடங்களுக்கு தோழி
ஐந்து வருடம் முடிஞ்சவுடனே எடுத்துக்கலா தோழி நம்ம
அப்டியா
ம் இந்த இப் இப்போ இந்த ஐநூறுரூவா வந்து என்னாலா ஒரு மாசத்துக்கு சேகரிக்க முடியுமானா தியமா எதாவது செலவாயிடு இதே நா ஒரு ஆர் டி மாரி போட்டு வச்சிருந்தேன்னா அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு என்னுட குழந்தை வந்து அ காலேஜுக்கு போகப்போறக அந்த இயர்ல அப்டினா அந்த பணத்தை எடுத்து நா யூஸ் பண்ணிக்கலா தோழி இது வந்து நம்மளுடைய செலவுகளுக்கு ஏத்த மாரி வருடங்களை பிரிச்சு பிரிச்சு வெக்கும் போது மொத்தம் தொகையா எடுக்காமா பாதிப் பாதி தொகையா எடுத்துகளா
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப இந்த சேமிப்புல ஆர் டிங்கறது ஆர் டினா என்ன தோழி
ஆர் டின்னா ஒரு அஞ்சலக வைப்பு நிதிதா தோழி
அப்டிங்களா தோழி இப்ப இந்த எல் ஐ சி எல்லா சொல்றோல்ல தோழி அது மாரியா இது இந்த
எல் ஐ சிங்கிறது வந்து இருக்கு தோழி அதுவு வந்து பேங்க்ல குடுக்குறாங்க இந்த அஞ்சலக வைப்பு நிதிங்கறது வந்து எல்லாருமே வச்சுக்கலான் தோழி ஆ ஐ மினிமம் வந்து ஐநூறு ரூவாயில இருந்து ஆரம்பிக்குது ஒருத்தவங்க எவ்ளோ அக்கௌன்ட் வேணாலு வச்சிடக்கலா தோழி இதுல
அப்டியா தோழி ஆ செரி இப்ப இதுலருந்து ஆ பெண் கொழந்தைகளுக்குன்னே என்ன சேமிப்பு திட்ட இருக்கு ஆண் கொழந்தைகளுக் கு என்ன செமிப்பு திட்ட இருக்கு மகளிருக்குன்னு என்ன சேமிப்பு திட்டம் இருக்கு இல்லையா நம்மளுடைய முதியோ வயது முதிந்ததுக்கு அப்புறோ நம்மளுக்கான ஏதாவது சேவிங்ஸ் இருக்கா இந்த ரிட்டேர்மெண்ட்க்களுக்கு அமையறது க்கா இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியான ஒரு சேமிப்பு திட்டோ ஒன்னு இருக்கா தோழி அதை பத்தி விவரங்கள் உங்களுக்கு எதாவ தெரிஞ்சா நீங்க எங்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க
கண்டிப்பா தோழி இப்போ நமக்கு ஒரு கல்யண ஆயிட்டு பஸ்ட் நம்ம கொழந்தை பொறக்கறதுக்கூடியு பஸ் டு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு வைப்பு நிதினா வச்சுக்க தோழி ஒரு ஆயிரத்தி எரநூறுபா போட்டு ஒரு பாலிசி மாரி போட்டுருணு ஆர் சில இதுக்கு பேரு இன்சூரன்ஸ் நீங்க கேட்டீங்கல்ல
ம்
அது தோழி இது போடறது மூலமா என்ன தோழி நீங்க இருபது வருஷொ பண கட்டுவீங்க
ம்
இருவது வருஷோ பணோ கட்றதுன்னா அ ஆக்சுவலா வந்து பணோ கட்டுறது வந் பணோ கட்றது வந்து ஒரு அஞ்சு வருசோ கட்டுவீங்க அஞ்சு வர்ஷோ கட்டுறீங்கன்னா ஆயிர் ரூவா ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்றிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தொகை வந்து மிஞ்சி மஞ்சி போனா ஒரு ம் எழுவத்தஞ்சாயிர ரூபா கட்டுவிங்க
ஒ ஓ
அ கொஞ்சோ குறைஞ்சிகிட்டே வரு ஆனா அது வந்து இருவது வருஷோ கழிச்சி நீங்க எடுக்கும் போது அத அந்தத் தொகையே வந்து பாத்தீங்கன்னா மூனறரை லட்சோ கடைக்கு தோழி
ம்
மூன்றரை லட்சோ கடைக்கு ஏன்னா இது எதுக்காக சொல்றேனா ஒரு கல்யாணோ ஆனாலு நம்ம இந்த வைப்பு நிதிய தொடங்கி வெச்சம்னா பிற்காலத்துல கொழந்தைங்க பாப்பாங்க பாக்காத தாண்டி நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கு அடுத்த பிளான் என்னன்னா கொழந்தைங்க பெறந்த ஒட்னே கொழந்தைங்க பேர்ல ஒரு அஞ்சலக வைப்பு நிதியில வந்து ஒரு ஐநூறு ரூபா போட்றுனு அடுத்த கொழந்த பொறக்கல அடுத்த கொழந்தைக்கு ஒரு வைப்பு நிதி போட்டோம்னா இப்போ எயா கொழந்தைக்கு வந்து இப்போ ஒரு வயசுல அந்த ஐநூறுவா நா போட்றன்னா என் கொழந்தைக்கு அஞ்சு வயசுல நா ஸ்கூல் சேக்கும்போது அந்த காசு தேவைப்படு ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல்ல சேக்றோன்னா தேவப்படு அடுத்த ஆறாவது அ திரும்ப அடுத்த வருஷோ நா படிக்க வெக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனு ஒ ஒன்னாவது வயசுலயே ரெண்டு ஆர் டி போட்னு போட்டுட்டு இந்த ஆர் டி ய க்ளோஸ் பண்ணாம மேலும் மேலு அந்த தொகையைவந்து ரெட்டி பாக்கணுமே தவர க்ளோஸ் பண்ண கூடாது ஒரு ஐநூறு ரூபா முடிஞ்சிட்டா அடுத்த ஐநூறு ரூபா போடணு போட்டா மட்டுதா தோழி இதுல லாபத்த எடுக்க முடியு
ஒ ஓ இவ்ளோ இருக்கா தோழி இதுல வந்து
ஆமா தோழி இப்ப இதுல வந்து கடனுமே வந்து நறைய குடுக்குறாங்க தோழி இது நம்மயா அர்ஜென்ட்க்கு அமௌண்ட் வேணும்னா கூட வாங்கிலா ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல வைப்பு நிதியா அக்கௌண்டா இருக்காங்கள்ல எத்தன வருஷமா இருக்காங்களோ அவங்கள பொறுத்து அந்த வட்டி விகிதம் மாறும் தோழி
ஒ ஓ சரிங்க தோழி சந்திச்சது உண்மைலே இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் தா
தங்க மகன் திட்டம் பொன்மகன் திட்டம்னு ரெண்டு வக இருக்கு எயா பொண்ணுக்கு செல்வ மகள் திட்டம்னு இருக்கு அதுல பெரிய கொழந்தைக்கு கூட போட்லா நா ரெண்டாவது கொழந்தைக்கு கூட போட்டிருக்கே தோழி இது வந்து செல்வமகள் திட்டம் வந்து நல்ல ஒரு பயன் உள்ளது
கண்டிப்பா தோழி நானு அத கேள்விப்பட்டிருக்கே இன்னு வந்து நா வந்து அத ஆரம்பிக்கல தோழி வந்து
உங்களுடைய பையனுக்கு நீங்க போட்டிருக்கிங்லா தோழி
இல்ல தோழி இன்னு ஆரம்பிக்கவே இல்ல தோழி வந்து
ம் ஏன்னா அவை ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடியே நம்ம போட்டுடோம்னா இப்ப அதோட அமௌண்ட் பெருசு தோழி இப்ப ஒரு ரெண்டாயிரம் போட்டிங்கன்னா மாசோம் ஆ இப்ப இப்ப சேத்துவுட்டிங்கன்னா அமௌண்ட் நறைய இருக்கு வட்டியு நறையவே கெடைக்கு இது வழியா ஓடி போயிட்றா
ம் ஆமா தோழி ஆமா தோழி ஆ நாங்க இன்னு ஆரம்பிக்கல தோழி இனிமேதா வந்து ஆரம்பிக்கணு நீங்க சொன்னதுக்குப்புறம்தா வந்து இதுல எவ்ளோ பயன்கள் இருக்கா அப்டிங்றது தெரியுது தோழி வந்து பாத்தீங்கன்னா ம் ம் வர வர வாரம்தேரியு
சும்மா வந்து லாபத்த நெறைய ஈட்டலாம் தோழி இல்ல ஒரு பாலிசி மெம்பரா கூட சேர்லாம் நம்ம ஒரு பத்து ஆர் டி புடிச்சு விட்டோம்னா நமக்கு வந்து கமிஷன் காசு கூட உண்டு இது ஒரு சுய தொழில் போனே ஒரு மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவு இருக்கலாம் நம்ம செய்யலாம் தோழி எல்லா கைல
அ சொல் நீங்க சொன்ன தகவல் உண்மையிலே இன்னிக்கு எல்லாமே இங்க வந்து பயனுள்ளதாவே இருக்கு இதுல வந்து நம்ம சேமிப்பு இருக் க்குது நம்ம தொழிலு ஒண்ணு செய்யற மாரி இருக்குது
சேமிப்பு சேகரிப்பு ரெண்டு இல்லன்னா அந்த வாழ்க்க கெடையாதுல்ல தோழி அது பணமா இருக்கட்டு நம்ம பயன்படுத்துற பொருளா இருக்கட்டு எல்லாத்துலேயே வந்து முக்கியமா அதான தேவ
ஆமா தோழி
அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப சொன்ன மாரியே இந்த அஞ்சல வைப்பு நிதி இருக்கு இன்னு பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு மகளிரா இருக்கவங்க எல்லா வந்து குழுவில சேந்துக்கலா தோழி
அ கண்டிப்பா தோழி இப்ப குழுவ பத்தி உங்களுக்கு என்ன தெரியு தோழி இந்த மகளிர் சுய உதவி குழுக்களால என்ன பயன் அதுல நம்ம சேர்றதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்டின்றது தெரி எனக்கு அத பத்தி முழு விவரங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க
ம் மகளிர் சுய உதவி தோழி மாத மாதம் ஒரு சேமிப்பு தொகைதா
ம்
அந்த சேமிப்பு தொகையை வந்து நீங்க வந்து ஒரு ஐநூறு ரூவாயா இருக்கலா எரநூறு ரூவாயா இருக்கலா ஒரு உறுப்பினரா ஒரு குழுல போய் சேந்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு லோனுமே கெடைக்கு அதாது இப்ப நீங்க ஐநூறு ரூவா மாச போட்றீங்கன்னா அது மாரி பன்னெண்டு பேரு அந்த தொகைய போட்றாங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து கடனு கெடைக்கு நீங்க எடுத்துக்கலா வெளிய இருந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டு கடன் குடுக்கு சில ரெண்டு பர்பஸ்சு வட்டி விகிதம் பாத்திங்கன்னா வந்து ரெண்டு பைசா வட்டி தா போடுவாங்க ஸ்டார்ட்டிங்கில்ல
செரிங்க தோழி இப்ப நீங்க ரெண்டு பைசானு சொன்னீங்கல அப்டின்னா ஒரு பைசானா எவ்ளோ அத எப்டி நீங்க சொல்ல ரெண்டு பைசா மூணு பைசான் வட்டி எப்டி கணக்கிடுவாங்க தோழி
வட்டி விகிதம்னா‌ தோழி அந்த ஒரு பைசா வட்டி ரெண்டு பைசா வட்டிங்கிறது குழுவுக்கு தலைவியா நா நிர்ணயிக்கிற வட்டி ஏன்னா மூணு பைசா நாலு பைசாவு விட்டு வட்டிய நெறையா வாங்கி பன்னெண்டு பேரு பங்கு பிரிச்சுக்கிறாங்க அது வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு ஆனா நடுத்தர மக்களுக்கு வந்து சுய உதவிக்குழு வந்து ரொம்ப முக்கிய முக்கியமானதுனால அ ஒரு பர்சன்டேஜ் வட்டி இல்ல ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி தா குடுப்போ அந்த ஒரு பர்சட்டேஜ் வட்டின்னா எப்டின்னா இப்ப இரண்டு பைசா வட்டினா ஃபஸ்ட் சொல்றே பத்தாயிரோ இன்ட்டு ரெண்டு டிவைடேட் பை நூறு போட்டிங்கன்னா எவ்ளோ
ம் பத்தாயிரோ இன்ட்டு ரெண்டு எரநூறு ரூவாயா முண்ணூறு ரூவாயா
ஆமா ஆமா தோழி எரநூறு ரூவா இப்ப அந்த பத்தாயிரோ என்கிட்ட கடன் பட்டிருக்கீங்கன்னா நீங்க எரநூறு ரூவா ஃபர்ஸ்ட் மாசோ வட்டி குடுக்கனு அதுக்கு அடுத்த மாசோ ஃபஸ்ட்டு வந்து நீங்க கட்ட வேண்டிய தொக வந்து ஆயிர ரூவா பத்தாயிரோ எடுத்ததுல ஆயிர ரூவா கட்டிட்டீங்க பேலன்ஸ் எவ்ளோ இருக்கு தோழி
மீதி ஒன்பதாயிரோ இருக்கு தோழி
அதே ஒன்பதாயிரோ ரெண்டு டிவைடேட் நூறு போடுங்களே
ம் நூத்தி எண்பது தோழி
அவ்ளோதா தோழி இருவது ரூவா கொறஞ்சிருக்கா
ஆமா
இவ்ளோதா தோழி வட்டி விகத கணக்கீடு இதுல ஒன்னு பெரிய இதுலா கெடையாது நூத்தி எண்பது அடுத்த மாசொ நூத்தி அறுவது நூத்தி நாப்பது இருவது இருவதா கொறைஞ்சிரு அப்டியே
ஆ தோழி எனக்கு இந்த கணக்கு வழக்குகள் வந்து தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சொ விருப்பொ இல்லாம இதோ இப்ப நீங்க சொல்லி குடுத்ததுனால கொஞ்சொ எனக்கு வந்து என்னமோ மல மாரி ரி இந்தது பனி போல வெலகுனா மாரி இருக்கு தோழி என்க்கு அவ்ளோ சுலபமான முறையில சொல்லி குடுத்துருக்கீங்க
இது வந்து நா சொல்றது வந்து தோழி நாங்க வந்து வட்டிக்கு விடுறோல அந்த பைசா வட்டிதா ஆனா பேங்க்ல போடுற வட்டிவிகிதம்னு பாத்தீங்ன்னா பத்து புள்ளி அம்பது பத்து புள்ளி நாப்பது இப்டி போடுவாங்க தோழி அது வந்து எப்டின்னா முப்பத்தோர் நாளைக்கும் முப்பது நாளைக்கும் வந்து இந்த ஃபார்முலா வச்சு போடுவாங்க தோழி
அப்டியே கேளுங்க
அ அது பாத்தீங்கன்னா அது வந்து நாட்கள பொறுத்து வட்டி மாறு
அ இப்ப பிப்ரவரினா இருவத்தெட்டு நாளா இருவத்தெட்டு நாளைக்கு ஒரு வட்டி அடுத்து மார்ச்னா முப்பத் தோர் நாளா முப்பத்தோர் நாளைக்கு ஒரு வட்டி இப்டி வந்து டேட்ஸ கால்குலேட் பண்ணி இயர்லி முன்னூத்தி அறுவத்தஞ்சு நா அறுபத்தஞ்ச வந்து மல்டிபிலிகேஷன் பண்ணிக்வாங்க தோழி அதுல பாத்தீங்கன்னா அதுலயு அதுவும் முக்கா பைசா வட்டிதா வட்டி கம்மிதா ஆனா உள்ளதுலே மகளிர் மட்டுந்தா கட் டி கம்மி இதன இருக்கிறனால பயன் வந்து என்னான்னு பாத்தீங்கன்னா உங்களுக் ஈஸியா வந்து லோன் கெடைச்சிரு அ மாட்டு லோனு நீ சின்னதா ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா நீங்க வந்து நா அந்த மாரி தொழில் செய்யறேன்னு ஒரு லெட்டர் ஒரு எழுதி குடுத்துட்டு நீங்க அம்பதாயிரொ ஒரு லட் சோ வாங்கிக்கலா அதுல உறுப்பினரா இருந்தா மட்டு
தொழில் மாதிரி செய்குது எவ்வளோ ஒரு நன்மைகள்லா இருக்குது
ஆமா தோழி அதனால பாத்தீங்கன்னா இதது மகளிர் குழுவலா நமக்கு தேவைக்கு ஒரு காசு யாராவது எடுக்கலனா கூட மாத் திருவாங்க தோழி நம்ப எடுத்துக்கிட்டு அதுக்கு வட்டிய மட்டு கட்டிக்கிட்டு அசல கட்டிக்கலா நம்ம இன்னொரு எடத்துல போய் ஆ இப்ப இந்த மாசொ வந்து கடன் எனக் கு வேணான்னு சொல்றாங்கன்னா அவங்க வேணாங்குறத அவங்க கையெழுத்து போட்டு நீங்க வாங்கிக்கலா
ஓ சரிங்க தோழி சரிங்க
ஆ இது இதனால வந்து பயனுள்ளது வந்து எதுக்குன்னா நமக்குதா ஆனா ரெண்டு சைடுமே இதுல வந்து பன்னெண்டு பேருக்கு லாபொ ஒருத்த பணத்த எடுத்துதா எல்லா ரொட்டேட் பண்ணி குடுக்குறோ அதனால வர வட்டிய பன்னெண்டு பேரு பகிர்ந்துக்கிறோ இதுதா கொழு
ஓஹோ சரிங்க தோழி சரிங்க தோழி
சரி தோழி இத பத்தி நாம அடுத்த பதிவுல பேசலாம் தோழி
ம் சரிங்க நன்றி